ஹலோ
ஹலோ வணக்க மேடம்
வணக்கம் சொல்லுங்க எப்டி இருக்கீங்க ம் நல்லாருக்க நல்லாருக்க
சரி சரி சரி ம் ஹும் அத நம்மள்து எதோ லேண்ட் இருக்கு அது சேல் வந்துருக்கு இது நல்ல வெலைக்கு முடுச்சு குடுங்கன் சொல்லி ஃபோன் பண்ணிருந்தீங்க நேத்து ஸோ அத பத்தி பேசலாந்தா ஃபோன் பண்ணிருக்க
ம்
சொல்லுங்க நம்ம லேண்டு் எந்த மாரி எந்த எடத்துல இருக்கு
இது வந்து நம்ம வீட்லருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது நீ வந்திருக்கீல வீட்டுக்கு
ம் வந்திருக்க வந்திருக்க அதா லேண்டு பாத்ததில்ல இன்னு இப்ப அதுதா எந்த எடத்துல என்னன் சொன்னீங்கன்னா ம் ம்
ஸோ மூண் நாலு கிலோமீட்டர் கிட்டதா இருக்குது அ அந்த தென்னந்தோப்பு இருக்குதுல்ல அது பக்கத்துலதா இருக்குது அ ஒரு நாலு ஏக்கர் லேண்டு
ஓகே ஓகே
சரி என்னா வெலைக்கு போது என்னன் விசாரிக்கலா அப்டின் சொல்லிட்டுதா
அப்டியா ஓ செரி செரி செரி்ங்க்கா அதா நம்ம வீட்டு பக்கத்துல டூ கிலோமீட்டர் அந்த ஒரு கோயில் ஒண்ணு இருக்குமே அந்த ஒரு கரக்கு வழில அந்த எடத்துல
ஆ ஆ அந்த கோயிலருந்து இந்த ரைட் சைட்ல திரும்பி போனு ரெண்டாவது அது ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன எட இருக்குது அது இன்னொருத்தரோடது அத் தாண்டி இருக்குது நமக்கு
ஓ ஓகே ஓகே அது கிட்டத்தட்ட நல்ல பெரிய எடமே நல்லா ஒரு ரேட்டுக்கு போகுமே ஏ அத குடுக்குறீங்க என்னாச்சி
அது குடுத்துட்டு வேற எடத்துல வாங்கலா அப்டின்தாப்பா
அப்டியா ஓ இது குடுத்துன் நம்ம வீடு கட்டிக்லா அப்டிங்கிற ஐடியால
ஆமா ஆமா பசங்கல்லா இங்க யாரு இருக்க மாட்டறானுங்க எல்லா ஊர்ல போய் வேலைக்கு போய்ட்டானுங்க ம் செரி அவ அவுனுக்கு ஏதாவ்து ப்ப வேணுங்கிற எடத்துல வீடு கட்டி குடுத்தர்லா
அப்டியா ஒ செரி செரி செரி ம் ம் இப்ப நம்ப இருக்கிற எடமே பாத்தீன்னா ரெண்டு ஏக்கராது இருக்கும்ல்ல நம்ப வீட் கட்டி இருக்கிறது ம் ம் இப்ப இப்ப நம்ப காட்டுற எடோ ஒரு கிட்டத்தட்ட மூன்று எக்கார பக்கோ இருக்கும்ல அந்த எடோ
ஆ அஞ்சு இருக்குது
அஞ்சி ஓ செரி செரி செரி ம் இப்ப ஏதோ குத்தக்கி எதை விட்டு இருக்கீங்களா அத லேண்ட்ல ஏத போட்டுருக்காங்களா
ஆ இப்ப எதுவு இல்ல நானு ஒ ரெண்டு வர்ஷமா ஒன்னு பண்ணல விக்கிறதுனால ஹலோ உ அத்னால எதுவு பண்ணல நானு நீ பாத்துட்டு சொல்லு என்ன எப்டி போகுது என்னன்னு பாத்துக்லா நம்ம என்ன நல்லா ரேட்டுக்கு போச்சுன்னா பாத்து முடிச்சு க்லா ஒனக்கு தெரியும்ல்ல எந்த எந்த இது எவ்வளவுக்கு போகு என்னன்னலா
ஆமா ஆமா சோ அதா அந்த எடத்துல கிட்டத்தட்ட ஏக்ராவுக்கே நம்ம கிட்டத்தட்ட ஒன் சி பண்ணிக்கலா ஆனா நல்லா மெயின்ல இருக்கு அப்டிங்குபோது நம்ம அதுக்கு மேலயே பேசுவோ நம்ம ஒரு நல்ல ஒரு இதுக்கு இது கெடைக்கு சொல்லப்போனா இங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோ மீட்டர் தா மெயின் ரோடு
எதுவு போடுவமா இல்ல இப்டியே வித்துரலாமா
அதாவ்து இப்போதைக்கி நீங்க விக்ற ஐடியால இருக்கீங்ளா இல்ல எப்டி
ஆமா விக்கால விக்கலா இல்ல கொஞ்சோ நாள் கழிச்சு விக்கலாமா சரி உன்கிட்ட ஐடியா கேட்ட தெரியு தா
ம் ம் ம் ஆக்சுவலா நா வந்து இந்த பக்கோ ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி இந்த முனிப்பன் கோயில் ஒன்னு இருக்குமுள்ள அந்த எடத் ஆக்சுவலா லேண்ட்டு முடிச்சே சோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கரா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் செவன்டி எயிட் அதாவ்து ஒரு ஒரு கோடியே எழுவத் அஞ்சு லட்சத்துக்கு முடிச்சே அது ரொம்ப தூ பக்கமுள்ள மெயின் ரோட்ல இருந்து
அதா அதா அதா
சோ அப்டி முடிச்சே சோ அதுக்கு பக்கத்துல என்ன லேண்டு போட்ருக்காங்க இன்னு இன்னு சேல் இன்னோ வர்ல சோ அது வந்து சேல் ஆச்சினா நம்பள்து இன்னோ வந்து நம்பளுக்கு ஹை ரொம்ப வந்து வெல ஏறிடு ஒரு ரெண்டு வர்ஷ பொருத்துகிட்டீங்கன்னா அதெல்லாமே சேல் ஆயுடு அதுக்கப்பற திரும்ப உள்ளதா வருவாங்க அப்டிங்க போது நம்ப எடோ வந்து ரொம்ப நம்ம இந்த பக்கோ நம்பளுக்கு ஏத்த மாரி பெரிய எடோல்ல நம்பள்து தா பெரிய எட அப்டிங்கும்போது நம்புல்து நல்லா பிளாட் போட்டு வித்துடம்னா நல்ல ஒரு இன்கம் வர்ற ஒரு டூ சி ய பாக்கலா நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துல ஒரு கோடியே பாத்துலா இப்போ ஒன்ற ஒரு கோடிக்கு போகுனு போட்டோம்னா சோ இன்ன ஒரு வர்ஷ ரெண்டு வர்ஷ பொறுத்துட்டு ரெண்டு கோடிக்கு வித்துர்லா ஒரு லன் ஒரு இத
அப்டியா அவசர ஒன்னு இல்ல செரி இல்ல இருக் க்கத வச்சுட்டே இதுக்கு வித்துரலாமா ஏன்னா இங்க குடுத்துட்டு அங்க வாங்கனுல்ல அவ ஊர்ல பசங்க வாங்கணு வைக்கணு அங்கேயே வெல ஏறிட்டே போகுமேன்னு தா கே
அந்தா அதா அதா இல்ல நம்ப குத்தகி விட்ருவோ நம்ம எனக்கு தெரி்ஞ்ச ஆட்கள் இருக்காங்க நம்ப எடமு சும்மாதான்ருக்கு ஒரு குத்தகை விட்டம்னா அவுங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வச்சுட்டு அது வாடக உட்ருவாங்க நம்மளுக்கு சோ ஆடை குடுத்தா நம்ம அவுங்க போட்டு பொழ்ச்சுக்கிட்ட ஒ நம்மளுக்கு கெணறு இருக்கா அங்க எது நன்ல
ஆ கெணறு இருக்கு
தண்ணி எப்டி இருக்கு தண்ணி
தண்ணி நல்லாருக்கு நம்ம இதுல நல்லா இதெல்லா பண்ணா தோட்டோ இதெல்லாம் போட்லா ஆள் வச்சி பாக் கணு செரி விக்கிற எடதான அத என்னத்த பாத்தோ அப்டின்னு
அ அ
நானு விட்டுட்ட
சரி சரி இப்பதான பசங்க
பக்கத்துல அந்த ஆமா இல்ல பக்கத்துல எல்லா தோட்டோ யாரு போடல எல்லா சும்மாதா வெ ச்சு விக்கிறாங்க ச நம்ம மட்டு நடுல தோட்டோ போட்டு என்ன பண்றது
அத அதா எல்லா விக்கற ஐடியாலதா இருக்காங்க அந்த பக்கல்லா என்னாவோ அது ஒரு ஏக்கரு ரெண்டு ஏக்கரு அப்டிதா வச் இருக்காங்க நம்மல்து கெணத்துல தண்ணி நல்லா இருக்கு அப்படிங்கம் போது நம்ம குத்தகை விட்டம்னா இப்பதான பசங்க இப்ப தான வேலைக்கு போயிருக்கு இன்னு ரெண்டு மூணு வருஷம் ஆய்டுவே கல்யாணம் பண்றக்கு மூணு வருஷோ அப்படிங்கம்போது நம்ம கரெக்டா கல்யாணத்துக்கு அ அப்போ கல்யாண்த்துக்கு ஒரு வர்ஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடத்துல நம்ம வீடு கட்டிக்கனு ஒன்னு பிரச்சனயில்ல அது வரிக்கு நம்ப லாண்டோட வேல்யு அதிக ஆய்ட்டுதான போது லேண்டோட கம்மியானதான நம்ம பிரச்சன வேல்யூ அதிகாக்கு போது நம்ம அது வரைக்கும் கொஞ்ச வெயிட் பண்ணி அதுக்கு ஏத்த மாரி நம்ம குத்தகைக்கு அத விட்டுட்டம்னா அவுங்க லேண்ட் எதோ வச்சு இது பண்ணிட்டு இரு பயிறோ எதோ வச்சிட்டு பண்ணிட்ருக்காங்கன்னா கெணறு இருக்கு நல்லா தண்ணி இருக்குன்னா ஒன்னு பிரச்சன இல்ல அதுல ஒரு இன்கம் தான சொல்ல போனா
ம்
ஏன்னா இப்ப வெல வெளியூர்லதா வேலைல இருக்காங்க நீங்க இப்ப டக்குன்னு மேரேஜ் பண்ணாலு அந்த வீடு ம் ம்
தகைக்கு எடுத்தவ வேல பாக்கற எல்லாரு வெளியூருக்கு போயிட்டானுங்க இங்க யாருமே இ இல்ல அதா செரி ஆள் யாரோ இருக்காங்ளா உனக் தெரிஞ்சவங்க
ஆளு ஆளுங்க எனக்கு தெரிஞ்சவங்க கேட்டுதா இருக்காங்க நா அவுங்கள்ட்ட பேசறே பேசி கூட்டிட்டு வர வீட்டுக்கு நேரா சோ அது பேசுவோ ங்களா ஏன்னா நம்ம வீடு இப்ப கட்டிட்டம்னால பசங்க வெளியூர்ல வேலைக்கு இருக்காங்கன்னும்மோ அந்த வீட்டு நம் சும்மா புடிச்சிட்டுருக்க முடியாது புது வீட்ட சோ வாடைக்குதாவுட்னு சோ நம்ம புது வீடு கட்றத வேறாளுக்கு எப்டி ஃபர்ஸ்ட் எடுத்தவுட்னே விட்ரது நாமதா போணு சோ அப்டிங்கம் போதுஅவுங்க கொஞ்சோ பக்கோ ஏஜ் பக்கத்துல வரும்போது பண்ணிக்கலா நம்ம வீடு கிட்டியே இப்போதைக்கு நம்ம ஆள் இருக்காங்க கேட்டு இருக்காங்க நாலஞ்சு பேரு நா கூட்டிட்டு வர கூட்டிகிட்டு வந்து நம்மலேட் பேசி என்னா போட்றாங்கன்னு பேசிட்டு நம்ம ஒ ஒரு அக்ரிமெண்ட் மாரி எழ்திக்கலா சோ வாங்கிட்டம்னா ஒன்னு பிரச்சன இல்ல அவுங்க பண்ணிப்பாங்க எல்லா நம்ப உள்ளூருக்காரங்களா பக்கத் க்கத்துல இருக்கவங்கள தா சோ ரொம்ப லாங்கல்லா கெடையாது சோ அப்டிங்கும்போது ஒண்ணு பிரச்சனல்ல நம்ப பாத்து அத என்ன ஏது பேசி பண்ணிக்கலா ஒன்னு பிரச்சனல்ல ஏன்னா டக்குன்னு நீங்க விக் ம் ம்ம் இருக்காங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க ஒண்ணு பிரச்சு
சேர் செரி நம்மளு தனியா இருக்கறமா வீட்ல தெரியாதவங்கள கூட்றக்கும் பயமா இருக்குது
அதா அதா ம் ம் நா நீங்க ஃபோன் பண்ணோன்னே மொதல்ல சொன்னோன்னே சரி முன்னாடி ஒரு சின்ன லேண்ட் இருக் கசா அது எதோ ரேட் எதோ பேசதுக்காக பேசுறீங்களா
பண்ணுவோ அப்றோ நல்லா நம்பிக்கையான ஆளா இருந்ததுன்னா முன்னாடி இரு கெடத்துலியுங் கூட எதாது மரோ எதாவது பாப்போ
உ உ உ நா என்ன நினைச்சே சரி அந்த முன்னாடி இடத்துல ரேட்டு விட்டுங்கள பே போட நினைச்சே சம்பத்த பெரிய இடத்தையே ஓடுறீங்களா அதனால தா செய்வே நா வேற பரவால என்ன சொல்லிந்தாலு பரவால வேறிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நல்ல ஒரு கமிஷன் வச்சு வித் இருப்பானுங்க இப்பவே வித்துருப்பானங்க அப்பே
நா அதுனாலதா யார்டயு சொல்லல உங்க கிட்ட செரி சொல்லி கேட்ப சேரிப்போ அப்டின்ட்டுதா
அத நம் ஊர்ல இருக்கவுங்களல்லா சரியானஃபிராடு பசங்க எல்லா எப்போ காஸ் கெடைக்குதா பாத்துட்டுருக்கானுங்க பரவால்ல யார்டயு சொல்லாம போய்ட்டிங்க
அதா அதா அதா
இப்போ முன்னாடி இருக்க லேண்டை வந்து கொடுக்குற ஐடியா இருக்கு இல்ல அதை ஏதோ பண்றீங்களா என்ன
அது எதுவு விக்கிற வீடு இருக்குதா சரி நமக்கு ஏதாவது ஒரு அற இது பண்ணிங்க வச்சுக்கலா அதுல ஏதாவது போட்டோனா நமக்கு நா அப்டினா யூஸ் ஆகு
அ அப்டிங்களா அப்ப ஆக்சரா நம்ம ஒரு
பசங்க வந்தானுங்கன்னா போனானுங்கா உ அதா அதா அவனுங்க வந்தா போனா தங்குவானுங்க வைப்பானுங்கன்னு இந்த இடத்த அப்படியே விற்க வேணட்டாங்க இது அப்டி இருக்கட்டு ஆமா அது அந்த அந்த அந்த பெரிய இடத்த மட்டு வித்தோனா அவன் அவனுக்கு எவ்வளோ வேணுமோ கட்டிக்கட்டு எங்க வேணாலு அவுனுங்களு பாவோ வாடக அதுஇதுன்னுதானே குடுத்துட்டு இருக்கானுங்க வெளியூர்ல போயி ஆமா
இங்க வித்து நீங்க வெளியூர் இப்போ ஏதோ லேண்ட் வாங்கி கொடுக்குறமாரி குடுத்துரலாம்ல அவுங்க அவுங்க ஊர்ல வேலை செய்
அதா எந்த ஊர்லனுங்க வேலை பாக் க்ரானுங்களா எங்க வேணுமோ வாங்கிக்கட்டு நம்ம பிரிச்சு குடுத்துருவோ இருக்கு போது
உ உ உ சேரி சேரி சேரிங்க்கா அதா அதா அதா அதா எப்டி இருந்தாலு ரெண்டு கோடி வருதுங்குபோது கிட்டத்தட்ட பத்து கோடி வருது அஞ்சு அஞ்சுது ஸோ ஆளுக்கு அஞ்சஞ்சு கோடி கொடுத்துட்டா கூட அவுங்கக்கிற இடைாவிலையே வாங்கிக்கலா அவ நல்ல பெரிய லேண்டாவே வாங்கி வீடு கட்டிக்கலா உ உ உ சேரி சேரி சேரிங்க அது ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒன்னு பிராப்ள பண்ணிக்கலா இப்ப நம்ம சின்ன இடத்து வந்து நம்மார் பார்க்கிங் ஏதோ கட்டி வாகைடுற மாதிரி ஐடியாவதுக்குங்களா
அப்படில்லா வராங்களாப்பா
நம்ம இப்ப வந்து எல்லா இப்ப பக்கத்துல ஏரியா டெவலப் ஆயிட்டு இருக்குல இப்ப யார்ரு வீட்லேயு கார் பார்கிங் வச்சு கட் ட்டதுல்ல அப்படிங்கும் போது கார்பார்கிங்காக எல்லாம் கேட்ருக்கங்க என்ட்ட கூட நால்சு பேரங்க கார்பார்க்கிங் இருந்த சொல்லுங்கப்பா அப்டின்னு நம்மளுக்குதா இடம் இருக்க போது நம்ம ஒரு அட்டை சீட் மாதிரி போட்டு விட்டு நம்ம ஒரு இப்போதைக்கு போட்டு விட்டோம்னா அப்றோ பிரிச்சிக்கலா ஒன்னு பிரச்சன இல்ல ஸோ போட்டுவிட்டு நம்ம போண்ணோம்ல ஒரு காருக்குசத்துக்கு ரெண்டாயிரம் ஆ நம் ஒரு கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒருதிஞ்சு பே பக்கோ நின்னுகலாம் சோ அப்படிங்கு போது நல்ல ஒரு ஆ பதினஞ்சு கார்ரு நிக்கலா அப்படிங்கபோது நம்ம கிட்டத்தட்ட ஒரு காருக்கு ரெண்டாயிரம்னா பாருங்க நம்மளுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு தொண்ணூறாயிரோவருது நமக்கு
ஆமா ஷெட்டு போடுறத்துக்லா எவ்ளோ செலவாகு
செட்டுபோடுரதுலா ஒருது ரொம்ப பெரிய விஷயத்து ஒரு எண்பதாயிரோ ஆகு அவ்வளவுதா மத்தபடி பெருசா அந்த இதுதா ஒருண்ணா ஒரு அஞ்சடிக்கி செவுர்ரு எழுப்பிட்டு மீது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த தகர சீட்டு தா போட போறோ அப்படிங்கும் போது ஒன்னு பிரச்சன இல்ல அந்த சீட்டு தா கொஞ்சோ வேல அதிகோ சோ அது மட்டும் பாத்து பண்ணிட்டோன்னா நல்ல ஒரு ரேட் நம்ம ஒரு டைம் இன்வெஸ்மெண்ட்தா அந்த நம்போ போட்ட இன்வெஸ்மெண்ட்ட ஒரே மாதத்துல எடுத்தர்ல்லா நல்ல ஒரு காசு அதுதா கே கேக்குறேன்னாங்க உங்கிட்ட எடோ இருக்கு அதா கே பண்ணிக்கலாமா ஆனா மெயின் ரோடு ஒட்டியே இருக்கும்போது பக்கத்துலருக்க ஏரியா டெவலப்பாயிட்ருக்கு அவுங்களு கோங்கறாங்கங்கும் போது அப்படியே ஆப்போசிட்லருந்து நம்ப ஏரியா அப்டே குடுத்துட்டோம்னா நம்ப் ப பண்ணிக்கோங்க அவுங்க
சேரி நா அண்ணன்டையு சொல்றே நீ வா வந்து வந்து பாத்துட்டு அண்டையு பேசு நேர்ல எங்கிட்ட சொ சொன்னத அங்கே சொல்லு
ம்
அ வந்து பாத்துட்டு அந்த இதையு போய் பாத்துட்டு வந்துருவோ பெரிய எடத்தையு எப்டி இருக்குதுன்னு நேர்ல பாத் இன்னு உனக்கு என்ன என்ன போடலா
ம் ம் ஏன்னா அந்த பக்கோ வந்து ரொம்ப நாளாட்ச்சி அதுதா அந்த எத் எங்கருக்குன் தெர்ல ஆனா நா இப்போ சொன்னோன்ன தா தெரிது நம்மகிட்ட அந்த மாரி எடோ இருக்குங்கறது வரே நேர்ல வரே நானு என் நாளைக்கி இன்னைக்கி ஃப்ரீ இல்ல நாளைக்கி நா காலையில வரே ஆ நாளைக்கி கால்ல போவோ ரெண்டத்தையு பாப்போ பாத்துட்டு நா குத்திக் கேட்டாங்கள்ல நா அவுங்களையு கூட்டிட்டு வரே அவுங்களையு கூப்ட்டு வந்த எடத்த காம்க்லா அதே மேரி இந்த சீட்டு போட்றத்துக்கு ஆள் கூட்டிட்டு வர அவ்ங்கிட்ட ரேட் பேசி நாம்ப நாளைக்கே பண்ணிர்லா ஏனா
பே கிட்னயே முடிச்சு குடுத்துரத ஒன்னு இல்ல முடிச்சு குடுத்துரு நீ வா நாளைக்கி காலையில வா பேசிக்கலா
சேரிங்கா சேரிங்கா சேர் நா நாளைக்கி வரே பேசிக்கலா எல்லாமு ம் அ சேரி சேரி கனெக்ட் ம்